ஹலோ
ஹலோ கேக்குதுங்களா
ஆ கேக்குது
ஆ உங்களுக்கு கேக்தா என்ன பண்றீங்க சாப்ட்டீங்களா
ஆ நா சாப்ட்டே நீங்க
ஆ சாப்டங்
ம் என்ன சாப்ட்டீங்க
நா வந்து தோச சாப்ட்டே நீங்க
நானு தோச தா தோச சிக்கன் கெவி
ஓ சிக்கன் கிரேவியா
ஆ ஆமா
ஓ சூப்ரா இருக்குமே எப்போ
ஆ ஆமா நல்லாருந்துஷி
ம் ம் என்ன பண்றீங்க ஒர்க் பண்றீங்ளா படிக்கிறீங்களா
நானா நா ஒர்க்கு
ஓக்கே ஓக்கே என்ன ஃபீல்ல இருக்கீங்க
போஸ்டல்
ஓக்கே ஓக்கே ஓக்கே
ம்
ம் நாளக்கி என்ன ஒர்க்கு உங்களுக்கு ஷிஃப்ட்டு கணக்கா இல்ல ஜென்ரலா
ரு எப்பும் போலதா போய்ட்டு வரது
போய்ட்டு தா வருவிங்க அதா ஜென்ரலா ஷிஃப்டானு கேட்டே
ஜென்ரல் இது ஜென்ரல் ஜென்ரல் ஆ நீங்க
நா ஒர்க் பண்ற கெமிக்கல் ஃபீல்ல ஒர்க் பண்ற எனக்
கல் ஃபீல்டெல்லா புடிக்குமா உங்களுக்கு
ம் ரொம்பவே
அப்படியா எனக்கு வந்து அதுனா ரொம்பவே அ இது கெமிக்கல்னா கெமிஸ்டி ஓரியன்டட் தான வரு
ம் ஆமா
ஆ நம்ம வந்து ரொம்ப வீக்கு ஆ கெமிஸ் கெமிஸ்ரி எல்லா ஆ தூக்கோந்தா ஆ கெமிஸ்ரி இகுவால்ட்டு தூக்கம் அந்த மாதிரி எப்டினா ஆ ஆமா அந்த மாதிரி எப்டி நீங்கல்லா இதெல்லா புடிச்சு பண்றீங்கன்னுதா தெரியல
ஞாவச்சுக்கோங்க இப்ப எவ்வளோ எவ்ளோ ஃபீல்ல வந்து ஆ கொஞ்சூ நெட்ஒர்க் கொறஞ்சிடுச்சுன்னு
ஆ ஆ
இந்த கெமிஸ்ட்ரி ஃபீல்டு மெடிக்கல் பீல்டுல்லா கொஞ்சு இப்ப வேல்யூ அதிகமா இருக்கு வேக்கன்ஸி அதிகமா இருக்கு
ஆனா எப்டி அதெல்லா ஞாபக வச்சுக்கிறீங்க அந்த சி ஹச்சி ஓ இதெல்லா பாத்தாலே எனக்கு தலையெல்லா சுத்தி பொய்டு ஆமா அய்யய்யோ எனக்கு இப்பயுமே எனக்கு படிக்கணும்ல இருந்தாலு எனக்கு அந்த அந்த இதுக்குள்ள போனாலே எனக்கு மண்டையெல்லா சுத்தி என்னடாது நம்ம படிப்போ இதுதா இந்ததா இதுக்கு ஒருஒன்னுத்துக்கு குட்டி குட்டி குட்டியா நம்ம ஞாபக வச்சுப்போ அப்டியே ஒண்ணுமே தெரியாது அந்த கோடல் ரெண்டு கோடு போடுறது டையி எ எத்தில் ஆ ஆமா அது எனக்கு அந்த டைரகிராம் ஒன்னு போடுவோல்ல நம்மோ அது பென்சு சின்லா ஆ வென்சின் அதெல்லா அய்யோ எனக்கு கொழம்பி பொய்டு எனக்கு சுத்தமா கெமிஸ்டிரி மிஸ் வந்தாலே ஆகா தூங்கறதுக்கு நல்லா ஒரு இது வந்துருச்சி அந்த மாதிரிதா இருக்கு
அது எப்டி சொல்றது கெமிஸ்ட்ரி வந்து கொஞ்சு புரிஞ்சாதா அது நம்மளுக்கு புரியுமே எனக்குமே கெமிஸ்ட்ரி புரியாதுதா ஆக்சுவலி
ஆ
இப்ப நானுமே அது ரொம்ப கஷ்டபட்டுருக்கேந்தா எனக்கு காலேஜ் படிக்கு போது
ஆ ஆ
அது வந்து எப்டி சொல்றது இந்த நீங்க சொல்றீங்களா அந்த பான்ட்லா சுத்தமா புரியாது நானு கரெக்ட்டா கவனிக்கலா மாட்டே மோஸ்ட்லி அப்டியே நல்ல ஓரளவுக்கு படிச்சு நல்லா டிகிரி வாங்கிட்டுன்னு வச்சுக் அவங்களா எப்டியோ ஆ ஆ அந்த அளவுக்கு ஓரளவுக்கு தெரியு விஷயோ அந்த அளவுக்கு மோஸ்லி தெரியாது
இது இந்த டென்த் வரைக்குனா நமக்கு ரொம்ப இருக்காதுல சி சின்ன சின்ன ஈ ஈகுவேசன் தா குடுப்பாங்க ஆ ஆனா நம்ம ஏதோ தெரியாம பஸ்ட்டு லெவன்த் டுவெல்த் அந்த மாதிரி எடுத்து பிசிக்ஸ் கூட எதோ ஓக்கே நறைய ஆ இது இருக்கு தியரி பார்மட்டுல இருக்கு ஆனா கெமிஸ்ட்ரி வந்து ஏனா இந்த மாரி இருக்குமா ஆ அது ரெண்டு வாலிம் நாங்க படிச் மேக்சிமம் ரெண்டு வாலிம் இருக்கு ஒரு வாலிம் கூட திங்கன்னா செகண்ட் வாலிம் புல்லா இந்த மாதிரி வரு இது வந்து லாஸ்ட் ரெண்டு லெசன் இருக்கு பாருங்க ஏனா இந்த லெசன்லா வருதுன்னு இருக்கு
அதெல்லா வந்து ஆர்கானிக்
ஆ ஆ எப்டி அதுல இருந்து பாஸ் ஆனதுன்னே தெரியல எனக்கு ஆனா மார்க் எடுத்துட்ட அதுல நம்ம யாரோட புண்ணியமோ தெரியல
ஓக்கே ஓக்கே ஆனா கெமிஸ்ட்ரி எல்லா வந்து எனக்கு இசியா தா இருந்து டுவல்த்
எனக்கு எப்போதுமே படிக்கணு இருக் கு ஆனா எனக்கு கெமிஸ்ரி தொடுறதுக்கே பயமா இருக்கு எப்டி எல்லா ஞாபக வச்சுக்கிறது அப்டின்னு சொல்லிட்டே இருக்கு
ஓ அப்டிங்களா இல்ல இல்ல கெமிஸ்ட்ரி வந்து படிச்சு பாருங்க நல்லாருக்கு
அந்த கம்பல்சரி கொஸ்டின் வரு பாத்திருக்கீங்களா உங்க எக்ஸாம்ல கம்பல்சரி கொஸ்டின் இருக்கு அதாவது கரெக்டா கம் அப்பாசைல இந்த ஈக்குவேஷன் தா வெப்பாங்க அதுலேயே எவ்ளோ மார்க்ஸோ ஞாபகமில்ல அந்த எனக்கு எக்ஸாம் பப்ளிக்லயே அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணல விட்டுட்டே ஏனா எனக்கு தெரியாது உள்ள போறோ பிரண்ட்ஸ்சுனா எழுதுவாங்க எப்டி நீங்களே எழுதுறீங்க அப்டின்ட்ருக்கு எனக்கு
அதுதா எப்டி சொல்றது கெமிஸ் பொறுத்தவரைக்கும் நம்ம ஏதாச்சு அ அப் அந்த டைம்ல வந்து எல்லாமே என்ன பண்ணுனா மனப்பாடோ படி ப்பு புல்லாவே ஆ ஈகோ படிச்சிருவ ஓங்கட்டு மனப் படம் பண்றதுதா ஏ தெரியு ஆனா அப்ப வந்து நா அந்த மனபாடோ பண்றதோட எவ்ளோ டைம் கஷ்டப்பட்டுட்ட காலேஜில
ஆ
என்னடா இது மனப்பாட பண்ணதுனால அங்க என்னா புரிஞ்சி போடாதா நமக்கு விஷ்யோ தெரியு இல்லனா நமக்கு எதுமே தெரியாது வேஸ் ட்டுதா நம்மோ படிடுகிறதே என்றப் மாறி இருக்கு சில டைம் அதுக்கப்ரோம் மோஸ்லி என்ன லேப்ல
இந்த மாறி யூஸ் பண்ணுவீங்க அந்த லிக்விடுலா ஊத்துவீங்களே அந்த மாறி ஊத்தி பண்ணுவீங்ளா
ஆ ஆமா லேப்ல தா லேப்ல ஒர்க் பண்ணா அப்டி இருப்ப இப்போ நா புரொடக்ஷன் ல மாற்ட‌ லேப்ல இருந்து புரொடக்ஷனல்லா இப்ப பெரிய பெரிய ரியாக்டர்ஸ் இருக்கு ஆரே பிரசாத் டைப்ஸ் செய்யோடு இப்போ அ ரியாக்டர்ஸ்னா எப்டின்னா இப்ப நம்ம பாட் டில்ல கலக்குரோல மிக்சிங்ல அதே வந்து ஒரு பத்தாயிரோ லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள ஒரு புரிங்க பத்தாயிர லிட்டரு கெப்பாசிட்டி உள்ள ஸ்டீல் ரியாக்டர் அது உள்ள தா கெமிக்கல் ஊத்தி ஆமா கெமிக்கல் ஊத்துவோ அது நீங்க உட் உள்ள போடுங்க கெமிக்கல் ரியாக்டர்ஸ் போட்ட வரு
சேஃப்ட்டியா உங்ளுக்கு வே வேல பாக் சேஃப்டியா இருக்குமா கெமிக்கல்லா ஒடம்புல பட்றாது
இல்ல இல்ல நீங்க சொல்ற மாறி இதுதா நம்ம சேஃபா பண்ணோ அவ்ளோ தா நீங்க கரெக்டா தா கேட்டீங்க கெமிக்கல்னாலே அன்சேஃப் தா நம்ம சேஃப்டியா இருந்துங்கணு
கண்ணாடி கைல கிளவுஸ்லா போட்டுப்பீங்ளா
ஆ கிளவுஸு
ஆ ஓகே ஓகே ஓகே ஆ இது எதும் பேசிடு ஒர்க் க்கு எதுக்காக
இது வந்து இபுஃப்ரொபைன் டேப்லட் பவுடர் இருக்குங்கள
அப்டியா ஆ அதே டியூப் இருக்குமே அதுவா இல்ல குண்டா இருக்குமா அந்த மாதிரியா
இல்ல இல்ல ரெண்டுமே ரெண்டுத்துலியுமே இருக்கு அது அதுக்கான பவுடர் தா நாங்க இங்கே ஆட் பண்ண தயாரிக்கிறோ இந்த எங்க கம்பெனியில அதுதா அது எங்கள்ட‌ வந்து முத ஸ்டேஜு
ம்
அது மாறி ஒரு பத்து பதினஞ்சி ஸ்டேஜ் இருக்கு அதெல்லா முடிஞ்ச அந்த இஃபோ பிரமோட் பவுடர் கெடைக்கு
அந்த தண்ணிதா இந்த மாறி இத ஆகுதா பவுடர் ஆகுதா
ஆ ஆமா ஆமா கரெக்டா சொன்னீங்க அதே தா அது எப்டினா இப்ப சோடியல்லா நீங்க கேள்விப்பட்ருப்பீங்க ஆ சோடியமா அதெல்லா வந்து கரைச்சி நல்லா லிக்விட்ல இருந்து ஆல்டேட் தயாரிப்பு ஃபர்ஸ்ட் ஆஃப் பால்
ஆ ஆ
ஆழு இதாயிச்சி ஒரு இபுப் ஃப் இபு பிளான்னு ஒன்னு இருக்கு அங்க போன உடனே அங்க அவங்க என்ன பண்ணுவா ஆமா அவங்க வந்து ஐ பாபா ஐ பி சினு ஒரு அடிஷன் பண்ணுவாங்க அடிஷன் பண்ணி ஒரு ஆர்கானிக் கிளியரா வந்து ஃபார்மா பிளான்ட்ருக்கு அதுக்கு அனுப்புவாங்க அங்க அனுப் ப்பி வந்து இன்னா பண்ணுவாங்க அனுப்புறது வந்து ஒரு கெமிக்கல் ஆப்ல ட்ரை ஆயிடும் அது பவுட்ரு கிட்டத்தட்ட ட்ரை நைஸ்ல போட்டோனா பவுட்ராய் சலிச்சு அப்டி வரும் அது சூப்பரா
ஓ ஓ அப்ப குட்டி குட்டியா எடுத்து மாத்திர செய்வீங்க
ஆமா எதுவ்மே இல்ல அவ் சொல்றே இங்க வந்து பவுட்ரா தா நாங்க ரெடி பண்றோம் ஆமா ஆமா மேனுஃபேக்சரிங்ள இது பவுட்ரு மட்டும் தா இங்க மேனுஃபேக்சரிங் இது வந்து அமெரிக்கன் ஜப் பான்சு அந்த மாரி போறதது அந்த மாரி புரொடக்ஷன் எல்லா
ஆனா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கனுல்ல அந்த கெமிக்கல்ஸ் கூட
ஆமா ரொம்ப எப்டி சொல்றது கவன இல்லன்னா நம்ப உயிர் தவர கூட வாய்ப்புக்கு அந்த மாரி ம் அதா கவனமா இருந்துக்கணு
ஆ
நீ இனி உங்களுக்கு எப்டி ஒர்க்கு உங்களுக்கு எப்டி இருக்கும்
இல்ல எனக்கும் இவ்ளோ ஃப்ரஷர்ஸ்ல்லா கெடயாது நமக்கு வந்து போனோமா ஒரு ரெண்டு வவுச்சர போட்டமா வந்தமா அந்த மாதிரி
போனமா
வவுச்சர்ஸ் எழுதுவோல வித் இது பேங்க்கு போனாலா எழுதுவோல அந்த மாரி இருக்கும் கொஞ்சம் டார்கெட்ஸ் இருக்கும் இந்த இது போடுங்க அந்த இது போடுங்க இன்சூரன்ஸா எல் ஐ சி கல அந்த மாதிரி இருக்கும் போட்றது ஆ நாலு தெரிச்சிக்கு ஒன்னு இருக்கு அதுக்கு கேப்பாங்க அதா என்ன பண்றதுன் தெரியல ஒரு ஒருத்தவங்களுக்கும் இவ்ளோ அமவ்ண்ட்டுன்னு குடுத்துருவாங்க அவ் நாமோ பண்ணியே ஆகணு ம் ஆமா ஏன்னா டூ த்ரீ மந்த்ஸா வந்து இல்ல டார்கெட் எதுவும் குடுக்கல
இப்ப டார்கெட் முடிச்ச உங்க இன்சன்ட கெடைக்குமா எஸ்ட்டா
ஆ இன்சென்டிவ் குடுப்பாங்க அதுக்கு ஏத்த மாரி இது சீக் சீக்கிரம் லேட்டு லேட்டு கடையாது
ஸ்டார்டிங் ஃப்ரெஷர்லா எவ்ளோ
எயிட்டின் வரு
ஓ எயிட்டின் தராங்ளா
ம் இல்ல இல்ல இந்த சைடு டெல்ட்டா
ஓகே ஓகே ஓகே ஓகே டெல்டா மோட ஓகே
அதுனால எங் க்கு இப்போ வந்து ஏ பண்ணா நம்போ எவ்வளோ இன்சூரன்ஸ் போட்றோமோ அதுல வந்து ஒரு ப பர்ச்சன்டேஜ்ஜி சொல்லி இன்சென் ஏன்னா நாங்களும் போனோ கேன் வாஷிங்கு போனோம் உன்னைக்கு காலையில போன எதோ பாப்போ அப்டி சொல்லிட்டே இருக்கோ நீங்க எதாச்சு சேவிங்ஸ்ல்லா பண்றீங்ளா
சேவிங்ஸ்ஸா
ம்
ம் சேவிங்ஸ் பண்ற ஒரு சீட் கட்ற
இல்ல இல்ல போஸ்ட் ஆஃபிஸ்ல வெள்ளதி பேங்க்ல கல்யாண் ஆயிச்சினா கொழந்தைங்க பெண் கொழந்தைங்க எது இருக்கா ஆ
இல்ல இல்ல நா அது எதுவும் பண்ல போஸ்ட் ஆஃபீஸ்ல தா போல்லான் இருந்த சேரி சேவிங்ஸ் அந்தளவுக்கு சேல்ரி இல்லன்றதுக்காக நா போல்ல கரெக்ட்டா கொஞ்சோ வீட்ல கொஞ்சோ எப்டி சொல்றது கொஞ்ச ஃபினான்சு ப்ராப்ளம் இருக்குல அத கற்றதே கரெக்டா இருக்கு எதனா சேவிங்ஸ் போட முடில அது முடிஞ்சா தா கொஞ்ச போடணு
நீங்க ஃபினான்ஸ்ல நல்லா இன்னோ சீக்கிர ஸ்டேபிள் ஆகிடுவீங்க ஆகுனது அப்பறோ நீங்க பேஸ்டு ஆஃபீஸ்ல நல்ல நல்ல ஸ்கீம்ஸ் இருக்கு அதுல போயிட்டு போட்டுக்கோங்க இது நா சொல்லன இன்சூரன்ஸ் சொன்னல அதுதா நீங்க வந்து இ இப்போ நம்போ எல்ஐசி அந்த மாரிலா எடுத்துக்கிட்டோனா நம்ம கொஞ்ச நம்ம இறந்ததுக்கு அப்புற தா குடுப்பாங்க இல்லையா பட் இது வந்து லைஃப் இன்சூரன்ஸ் நம்ம இருக்கிறப்பேயே குறிப்பிட்ட ஏஜ்ல நா இந்த ஏஜ்ல எடுத்துக்குறே அப்டி இவ்ளோ இவ் ஓ வேணுங்கிறப்ப கிளைம் பண்ணிக்கலா எவ்ளோ அமௌன்ட் எவ்ளோ அமௌண் நா போட போறே அது எவ்ளோ மெச்சூராகி வரு எல்லாமே தெரிஞ்சுரு அதுல
அது மினிமம் எவ்ளோ நம்ம கட்ணு ஸ்டார்டிங் ஆ
து ஒன் லாக்குக்கு போடுறோ அப்டின்னா இப்ப ஒன் லாக்கு தா இப்ப நம்மளாவே எனக்கு ஒரு லட்ச ரூவாய்க்கி
புரிது புரிது ஃபிக்ஸ்ட்டு டெபாசிட் மாரி பேங்க்ல சொல்ற மாரி அதுவா
ஆ அந்த மாரி நம்ம சொல்லிடுவோ இவ்வளோ இதுனு ஆனா மந்த்லி அதுக்கு இவ்ளோ இவளோ கட்டணு மன்த்லியோ இல்ல குவாட்டலியோ ஹாஃபேலியோ த்திலியோ அவுங்க வந்து நம்ம சொல்லுவாங்க டொன்டி வரைக்கு இருக்கு டொன்ட்டி லாக் ஆமா டொன்ட்டி லாக் வரைக்கு இருக்கு இப்ப டொன்ட்டி லாக் னா இப்ப நா நிப்ப இப்ப நா இப்ப எக்சாம்ப்ல் சொல்றே நீங்க ஒரு டென் லாக்கு சொல்றீங்கனு வச்சுக்கோங்களே டென் லாக் ப்ப இருக்கு நா வந்து என்னோர ஐம்பத்தஞ்சு வயசுல எடுத்துக்கறே அப்டின்னு சொல்லிட்டீங்கன்னா மாசத்துக்கு ஒரு மூவாயிர நாலாயிர தா வரு கட்ற நீங்க கட்ற மாதிரி இருக்கு இல்ல நா வந்து இப்ப ஒரு முப்பத்தஞ்சு வயசுலயே எடுத்துக்குறேனா கொஞ்ச கூட கட்ற மாரி இருக்கு அம்ப து அ அம்ப அஞ்சாயிரூபா ஆறாயிரூபா அந்த மாரி கட்ற மாரி இருக்கு
இப்ப அது எப்டி நம்மளுக்கு வட்டி போட்டுதா வருமா எல்லாமே
ஆ எல்லாமே இப்ப வந்து இப்ப நா இப்ப போட்டது ஒரு மூணு லட்ச ரூபாய்க்கி போட்டனா நா ஒரு தேர்ட்டி ஃபை எடுக்குறேனா இப்ப நால்ர ல ச்ச ரூவா வரு அந்த மாதிரி
ஓ அப்பிடி சொல்றீங்களா ஓகே ஓகே ஓகே
இது வந்து உங்களுக்கு நீங்க தேவப்படு போது உங்க ஃப்யூச்சருக்காக நீங்க சேவ் பண்ணி வக்கிற அமௌண்டட் மாரி இருக்கு இன்கேஸ் நீங்க நீ கண்டிப்பா ஸ்டேபிள் ஆகிடுவீங்க ஆனா நீங்க போட்டு வச்சுக்கோங்க
ஓகே ஓகே ஸ்டேபிள் ஆனா கண்டிப்பாக போடுறே
ஆ சேரி ஓகே ஓகே
சேரி ஓகே ஓகே அப்பறோ சொல்லுங்
மல்வி சாப்பிடுவீங்களா
என்னது
மறுபடியு சாப்டுவீங்களா நைட்டு இல்ல அவ்ளோ தானா
மறுபடியு சாப்ட மாட்டே பால் மட்டு குடிப்பே
ஓகே ஓகே ஓகே
அ டைம் ஆயிடுச்சுல போய் பால் போட்டிருப்பே அத மட்டு எடுத்து குடிச்சுட்டு
நீங்களே பண்ணிப்பீங்ளா செவ்வா நைட்டுக்கா ப்ரோட்டீன்
கொஞ்ச ப்ரோட்டீன் யெஸ்
ஓகே ஓகே
ம்
ஏதாவது தம்பி பசிக்கிதுனா நா தோச ஊத்திட்டுருக்கே அப்பிடியா
ஏ ரொம்ப நாளால்ல இப்ப ரீசன்டா ஒன் மன்ந்த் தாதா போயிட்டுருக்கே
பெற மாட்டீங்களா
புரியல
அது டிஸ்கன்டினியூ பண்ணிட்டீங்னா வெயிட் போட்றாது
ஆஹஹா அதெல்லா நா வந்து டிஸ்கன்டினியூல்லா பண்ண மாட்டே
ஓகே ஓகே ஓகே நெறைய பேர் கேள்வி பட்ருருக்கே போவாங்க ஒரு டூ வீக்ஸ் அவ்ளோதா மேக்சிமம் டூ வீக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு
ம்
ம்
அப்புடிங்களா ஓகே ஓகே
ஆ
ஹலோ
ஹலோ சேரி பாக்கலாம்
ம் இந்த குடுத்த டைம் ஆ செரி ஓகே நன்றி
க்கு